ம கேக்குதுங்களா
ஆ கேக்குதுப்பா உங்களுக்கு கேக்குதுங்களா ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் பேஸ்வோம் நிச்சியமா பொழுதுபோக்கு பத்தி தொறந்து பேசுவோம் சொல்லுங்க நீங்க ஒங்களுடைய பொழுது போக்கு நேரத்துல்ல என்னா
நா என்னென்ன பண்ணினேன்னா மார்னிங்கானா த ஜிம்ல இருப்பேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேல ஜிம்முக்கு போயிட்டு வண்டு ஒரு சில டைம்ல ஜிம்ல இருப்பேன் அப்புறமா ஒரு டென் ஓ கிளாக் மேல நானு ரை கீல்ல ஒர்க் பண்றேன் ஆ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா ஒன்ஸ் ஒரு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தான் ஒர்க்கே அது நைட் ஷிஃப்டும் இருக்கும் டே ஷிஃப்டும் இருக்கும் ஆ ஒரு டார்கெட் டார்கெட் முடிக்கிற மாரி இருக்கும் ஒன்டே ஒரு டார்கெட் ருவாங்க அது மாதிரிதான் இருக்கும் அது பினிஷ் பண்ணிட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் டீ சாப்பிடறது அது டீ டீ சாப்புடுறோம் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட
சரிங்க
இப்ப அதிகமா சாப்பிடுவோம் ஆஹ் அப்புறமா திரும்ப நைட் ஷிஃப்டே வரு ஆஹ் நீங்க சொல்லுங்க
ஆஹ் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பலவரு டமா கணித ஆசிரியையா வேலை பாத்துட்டு இருந்தேன் இப்ப வந்து நான் வேலைக்கு போறதில்ல ஆஹ் உங்களை மாதிரி நானும் என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனில வந்து து இருக்கக்கூடிய சின்னச் சின்ன ப்ராஜெக்டுகள் வந்துட் து வீட்லந்து எடுத்து நாங்க பண்ணி குடுப்போம் ஆ மாலை நேரத்துல வந்து பாத்தீங்க அப் டீன்னா தனியுப் பயிற்சி வகுப்பு வந்து நா எடுத்துட்ருக்கேன் ஒரு சிறிதளவுல கொஞ்சப் குழந்தைகளுக் க்கு வந்து ஹ சின்ன வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கி கணித பாடம் வந்து சொல்லித்தர வேல பாத்துட்டிருக்கீங்க
ஓக்கே க்கே என்னச்சி ஃப்ரி டைம்லனாச்சி எங்க ச்சு போற மாரியன்னாக்கு போறீங்கிளா
அஅஅ ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரியான விடுமுறை நாட்கள்ல வந்து அருகில் இருக்கு கூடிய நீர்நிலைகளுக்கு வந்து போகு வருஷத்துக்கு ஒரு முறை என்னது இ டெண்டு முறை வந்து ராமேஸ்வரம் கன்னியகுமரி அந்த மாதுரி கடல் சார்ந்த டங்களுக்கு வந்து ஒன்னு ரெண்டு நாட் கள் வந்துட்டு போய்ட்டு வருவோ இடைபட்ட நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்டினா இந்த கவித எழுதுறது வார இறுதியில வரக்குடிய ஃபுக் தங்கங்ளுக்கு வந்து விமர்சனம் கடிதம் எழுதுவது எழுதுறதுல வந்துக் ஞம் ஆர்வம் ஜாஸ்தி அந்னால அந்த மாதுரி இப் பணிகள் தா வந்துட் இ என்னுடிய பொழுதுப்
போல்டுபோல் நானு ஷாட் பிலிம் ஒன்னு எத் துன இருக்க எனுக்கு டேரக்ஷன்லல்லான் கொஞ்ச ன்ரு இன்ட்ரஸ்ட்டு ஒரு ஷார்ட்ப் ப்ளிம் நா எத்துன்னுகுற தண் தண்ணியில எத்துன்னுகுற போடப் போர எப்பிசோட்டு எப்பிசோடு மாரி இருக் துனுக்குற போ மூணு எப் பிசோட் போயினு இருக்கு போ ஒரு பத்து எபிசோட்னா ஒரே முட்ட றோ மாரி ஐடியா இருக்கு எனக்கு அ அதா அதுதா எந்து இந்த ஃரீ டைம்ல நா இது மாரி எத்னா ஒர்க் பண்ணுவ செய்வ அப்பறமா வீட்ல என்னாச்சு ஒர்குன்னா அது மாரி நா பண்ணி பண்ணி ஒர்க் பண்ணி செய்வ மெய்னா நா ரொம்ப ஜிம்ல தான் இருப்பே ஏன்னா கொஞ்சோ அதுதா டிப்ரெஷன் கொறையும்னு நா அதுல தா இருப்பே ஒரு டூ ஹவர்ஸ் திரி அவர்ஸ்னா ஜம்முக்கு தா நா போவ
ஒ செரி செரி உங்க ஐ டி துறையில வேல ஜாஸ்தியோ
அப் ரொம்ப டிப் ரொம்ப பிரஷர் தான் சில டார்கெட் எல்லாம் முடிக்கணும்னு இருப்பாங்க இன்னைக்கு ஒரு டாஸ்க்கு புத்துன்னா எது இந்த டாஸ்ஃபுல்லா முடிச்சிருங்க அப்படின்னுவா டார்கெட் தான் முடி அப்படின்னு
அதனால தொறந்து அழுத்தமா இருக்கு ஓ ஓ சேரி சேரி சேரிங்க வேற துறை ஏதாவது பிற்காலத்துல மாத்திக்கீங்க இல்லைன்னா ஏன்னா ஒரு வேலைங்கிறது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு விருப்ப பட்டு செய்ய கூடியதா தான் இருக்கும் ஹ சிறு வயதுங்கும் போது இது நமக்கு தெரியாது பட் அது அதுவே வந்து தொறந்து அதே மனநிலையில வேல பார்த்தாலும் அது நமக்கு ஒரு விதமா கஷ்டமா தானே இருக்கும் அப்ப நமக்கு பிடித் ஆனா ஒரு துறையில வேலை கிடைச்சது அப்படின்னா கொஞ்சோ கொஞ்சோ மெல்லமா மாத்தி துக்கு வேண்டியதுதான் நாங்க வந்து அப்படிதான் முதல்ல ஆசிரியை துறையில தான் இருந்தேன் ஆத் து எனக்கு புடிக்கும் இல்லைன்னு சொல்லலே இருந்தாலுமே வந்து கொஞ்சோம் மருத்துவ துறையில வந்து ஆர்வம் ஜாஸ்தி அப்படிங்கறனாலே நான் வந்து இப்ப இந்த உளவியல் இதெல்லாம் வந்துட்டு கவுன்சிலிங் தருவாங்கல்லங்க அந்த துறையில வந்து பகுதி நேரமா ஒரு மூன்றாண்டு காலமா வேல பாத்து பாத்துட்டுருக்கேன் எனக்கு வந்து சமூக சேவையில வந்து நா ஜாஸ்தி அதனால சின்னதா வீட்ல வந்து ஒரு சாய்பாபா அப்ப கோயில் வச்சு வாரத்துக்கு ஒரு தடவ இருபது நம்ப் அவர்களுக்கு இலவசமா உணவு தரது தேவைப்படுபவர் க்கு உளவியல் ஆலோசனை தரது அப்டிங்கிற மாதிரி பித்த பிடித்தவாறே என்னோட தொழில வந்து நா மாத்தி அமைச்சுக்கிட்டே
ஆ நல்லதுதா பண்ணிருக்கீங்க இதே நீங்க கண்டினியூ பண்ணீங்க இல்ல கவுன்சிலிங்ன்னு சொன்னீங்கலே அது மாரி என்ன கோர்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க எம் எஸ் டபிள்யு மாதரி
ஆ இல்ல நா வந்து எம் ஏ சைக்காலஜி முடிச்சிருக் க்கே அது போக ஆசிரியர் துறைகள் படிக்கும்போது இரண்டாண்டு காலம் பிளஸ் எம் ஏ சைக்காலஜி இரண்டாண்டு காலம் நான்காண்டு காலம் அந்த உளவியல் ஆலோசனை துறையில வேல பாக்கறதுக்காக தனியா படிச்சிருக்கே அது போக நா வந்து சில மாதங்கள் வந்து டாக் ட்ர் எடத்துல ஆ நேர்முக பயிற் சியூ வந்து எடுத்து இப்ப வந் து தனிப்பட்ட முறையில ஆ என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் வலைத்தளங்கள் அந் த மாத்ரி வந்து போடுறப்ப அ நெறைய பேர் வந்து கவுன்ஸ் லிங் எடுத்து பயனடைஞ்சிருக்காங்க ப்ரிகெப் ப்ரிங்க பிரியும் சூழ்நெலைல இருந்த கூடிய கணவன் மனைவி கூட ஆறாண்டுப் பிறகு சேர்ந்து வாழ்ந்த நிகழ்வுகளும் உண் டு
ஆ அ ஆ
த்தின் பேர்ல ஒரு மூன்றாண்டு காலமா வந்து நா
நல்லது நல்லது இதே கண்டினியூ பண்ணுங்க ஆ நீங்க சொன்னது மட்டூ பகா பகிர்ந்துது நல்லது நா எனக்குன்னு ஸ்டாட் அப் கம்பெனினே ஒன்னு நா பண்ணிருக்கே ஃபரென்சூங் கூட ஒரு டைம் ஒர் ஒர் ஒரு பத்து பா ஃப்ரெண்ட்ஸுங்கூட ஒரு ப தனியா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிருந்தே அது நல்லா நல்ல ஒரு ஐ டி யு இதுக் இல்லாம தனியா பண்ணிரு ஒரு பத்து பேரு ஆ ஒரு கம்பெனிக்காக நா ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் தந்துருவாங்க அது ஸ்டார்டப் பேனப்பன் பு ஆ பத்து பேர் வச்சு அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிற மாரி இருக்கூ அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாதா பண்ணி முடிச்சுர்ந்தாலூ அவங்களுக்கு ஒரு வாரோ ஆவூ ஃபோன் தருவாங்க இந்த ப்ராஜெக்ட் நீங் முடிச்ட்டீங்க ஒரு ஒரு பத்து பேருக்கு அந்த மாரி தருவாங்க அதா ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு அப்டின் சொல்லுவாங்க அது வெச்சு கூட டெவலப் பண்லா செய்லா
நிச்சயமா பிற்காலத்துல நீங்களே கூட ஒரு சொந்த கம்பெனி வந்து நிச்சயமா தயார் உருவாக்லாம்
ம் கண்டிப்பா அததா ப அதா பிரெஞ்சு மூல இப்ப நா அதுதா கண்டினியூ பண்லான் இருக்கே நெக்ஸ்ட் லெவலா அத பண்ணி எல்லா ப்ரொஃபஷனல் ஐ டி மாரிதா இருப்பாங்க எ ஃப்ரெண்ட்ஸ்ங்கலா இப்ப எதோ ஒரு ப்ராஜ் ஆமா ஒரு ப்ராஜக்ட் எதனா பண்ணி குடுத்துரு இந்த ப்ராஜ் தின்னா ஒரு இந்த ஆப்பு இந்த ஆப்புக்கலா என்ன இஸ்யூ ப்ப இப்ப ஹோட்டல் மேனேஜ்மென்ட்னா நா என்ன தனியா ஹோட்டல் மேனேஜ் பண்ற எனக்குனு ஒரு ஆப் பண்ணி கு டுங்க இந்த மாரி ஆப்பு அது மாரி ஆ அது மாரி நாங் து ப்ராஜெக்ட் வச்சு பண்ணி குடுப்போ என்ன ஒரு ப்ராஜக்ட் இப்ப நீங்க எத ஒண்ணா ஆஸ்ரியர்களா ஆசிரியர்களந்தா இது வெச்சி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக என்னா நல்ல
ம் ஃப்ரீ லான்சிங்க ஆப் மாத்ரி கேட்டன் ஆ ஓகே ஓகேங்க நிச்சயமா பண்ணுங்க அத மாதிரி ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட்டு தனிமையா பண்ணம் போது அதல்லா உங்களுக்கு ஒரு நல்ல அனு பவொ கிடைக் கு அப்ப நீங்க யாரையு எதிர்பாத்து இன்னொரு கம்ப்பனி எல்லா கை கட்டி வேலப்
அ அவ்சியொ இல்ல ஆமா நம் ஆமா நம்மகிட்டயு டேலண்ட்டு இரு க்கு இருந்து அதனாலதா தனியா எடுத்து பண்ணிர்றத் மேம் ஆ இப்போ கம்பனில வேல செ இது வர நாங்க தனியா ஸ்டாட்டா கம்ப்பனி எடுத்துன்னு ப்ராஜெக்ட்டு ஓரளக்கு நல்லாதா வர்து இந்த ஒரு டூ மன்த்துல ஆ ஒரு லட்சத்தி இருவதாயிர்னா ஏன் பண்ணிக்கிறாங்க எல்லாரு மொத்தமே ஒரு பத்து பேரு
ஓ சரிங்க சரிங்க ஓ அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷ்யொந்தான ஆரம்பத்துல நமக்கு வந்து ஆ இந்த இந்தளவுக்கு அமௌண்ட் கெடச்சாலும் போக போக நிச்சயமா அது வந்து ஒரு நல்லதொரு தொகையா வந்து மாறதான் செய்யும்
அப்டிங்களா சொல்லும் போதே இப்டி நான் பண்ணி அப்ப அப்புறமா நான் ரொம்ப திக்கிரச்சனனா நான் சொன்னேன டீ கடைக்குதான் ரொம்ப போவே செய்வேன் ஆ ரொம்ப தனிமையா தான் நான் இருப்பேன் தனியாவே ஏன்னா ஐடி ப்ப ஐடி போட்டு நிறையா யோசிச்சுனு உட்கா ப்பாங்க செய்வாங்க அப்பரமா ஆமா ஆமா
தாய் தந்தையர வந்து வேற ஊரா இருக்காங்களா தம்பி ஓ சரி சரிங்க நீங்க வேலை ளோ கார்ணமா அ வேலை இருக்கிற இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்ளோ
ஆமா ஆமா ஆமா சென்னையில ரூம் எட்து தங்கினு இருக்கே ஆ ஆமா விப்ரோ பண்றேன்
ஓ ஐயோ அந்த அந்த கம்பெனி நிச்சயமா வந்து ஆஹ் என்னுடைய தோழிகள் சர்க்கிள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் அங்க ஒர்க் பண்ணும் போது சொல்லிருக்காங்க சில பேர்லாம் முடியாம வேல விட்டெல்லாம் வெளில வந்திருக்காங்க
ஆஹ் ஆஹ்
டய தங்கை வந்து சத்தியம் டெக் மகேந்திரால வந்து இரண்டாண்டு காலம் வேலை பாத்தாங்க ஹைதராபாத் அஹ் ம் ட்ரிபில் யீ முடிச்சுட்டு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஒரு இரண்டு வருடம் வேலை பாத் தங்க அப்புறம் கல்யாணம் நிச்சயம் ஆனனால அவங்க வந்து வேலைய விட்டுட்டு வந்துட்டு இப்ப சொந்தமா
ஆஹ் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஆஹ் எங்க சரவுண்டிங் வந்து என் பிரதர் பாக்ஸன்ல ஒர்க் பண்றாரு சென்னை தெரியுங்களா பாக்சன்ன அது என்னன்னு
தங்கச்சி சொல்லி நான் கேள்வி பட்டு
ஆமா ஆமா அந்த ஐபோன் ஐபோன் மேனுபாக்சரிங்லா எல்லாம் பண்ணுவாங்க பாத்திங்கலா ஆமா ஆமா ஆப் பார்சான்ல இரண்டே பிரான்ச்சு தான் இருக்கு சென்னையில ஒண்ணு கோயம்புத்தூர்ல ஒண்ண இருந்தது ப்பார்சான் இதுதான் அவரு பண்ணிணு இருந்தார் பிரதர் ரெண்டே பேர் தான் நான் ஒன்னு பிரதர் ஒன்னு
ஒ
ஓகே பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி
இல்ல தொடர்ந்து சிறிது நேரம் பேசுங்க உரிய நேரம் வரும்போது நானே நெச்சயமா உங்களுக்கு சொல்றே
ஆ ஓகே
ஆ ஆரம்மிச் மாதத்துக்கு ஒரு முறை வருவீங்களோ ஊருக்கு
ஆமா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவே வாரத்துகாகு ஒரு வாட்டி வந்துட்டு வீட்டுல இருக்கிற கொஞ்சோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவம் அம்மா அப்பா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே பிரதரும் சென்னையில ஒர்க் பண்றாரு நானு சென்னை ல ஒர்க் பண்றே வீட்ல அம்மா அப்பா தான் இருக்கு தனியா இருக்காங்க
ஓ செரிங்க செரிங்க
ஓ வீக்ல ஒன்ஸ் வ வந்துருவரு அரி ஏன் பிரதர் டூ வீக் அப்டிதா வருவாரு கொஞ்சோ ப்ரஷ்ஷர் அவருக்கு ஒர்க் லே அதனால ஆமா இல்ல இல்ல அவரு வேறத் துற நா வேறத் துற நா ஐட்டில க்குறே அவரு அவரு கம்பெனி ஒ ஆமா மேனிஃபேக்ச்சர் இரு மே அ பி ஆர
ஓ செரிங்க செரிங்க நிச்சயமா சீக்ரமா நீங்களுமே ஒருப் புதுக் கம்பெனி ஸ்டார்ட்அப் பன்னி இதுலிருந்து மனமகள் ச்சியோடு வாலக்கூடிய ஒருஸ் சூல்நலை சீக்கிரமே வரும்
நன்றி நன்றி ரொம்போ நன்றி சொன்னதே ஒரு ரொம்பப் பெரிவிஷ்ய்மாருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய மனநில எனக்கு புரியுது நிச்சயமா நாங்களு வேண்டிக்கிறோ ஆஹ் அ னல மன மகிழ்ச்சியோட இருங்க எதயுமே யோசிக்காதீங்க இதுவு கடந்துப் போகு அவ்ளோதா
ஓக்கே ஹ்
கு அஹ் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க உங்களிடம் பேசியது மிக்க நன்றி நன்றி வணக்கம் தம்பி